ஹலோ
சொல்லுங்கப்பா நா வெளியே போலான்ட்டு இருந்தே நேத்து கால் பண்ணிருப்பீங்க போல இருக்கு என்னால அட்டன் பண்ண முடில நா வெளியே போயிருந்தேனா செரின்னு சைலண்ட்ல போட்டுட்டு இருந்தா அந்த நேரோ பாத்தா நீங்க கால் பண்றீங்க
அப்டியாப்பா வெளில போயிருந்தீங்களா அத்தா நா கால் பண்ண ஒடனே ஒடனே எடுப்பாங்ளே என்ன இன்னு எடுக்லயே இது எதோ ஒரு வேல வேலையா இருப்பாங்க போலருக்கு அப்டின்னு எனக்கே தோணுச்சு ஆ சேரி அதனாலதா நானு உங்களுக்கு ரெண்டாவது கால் ஆ சும்மா தொல்ல பண்ணல என்ன வெளில போயிருந்தனு சொன்னிங்ளே என்னது விஷயோ எதாவது சொல்ல முடியுமா இல்ல சொல்ற மாரி விஷியந்தானா
ஆ சொல்ற மாரி விஷியந்தாங்க பெருசாலா ஒன்னு இல்ல சின்ன பையனுக்கு ஜாதகோ எழுத போயிருந்தோ எட்டு வயசு முடிச்சு ஒன்பது வயசு தொடங்குதுங்ளா ஆ சேரி அஞ்சு வயசுலே எழுதணு எழுதுல அப்றோ ஏழு வயசுலயு மறந்தாச்சு செரி இனி ஒம்போது வயசுல எழுதிக்கலா அப்டின்ட்டு ஜாதகோ எழுத போயிருந்தோ சோ அதா சைலன்ட்ல போட்டு விட்டுருந்தே
ஓ அப்டிங்களா எழுதிட்டீங்களா எப்டி என்ன மாரி இருக்கு உங்களுக்கு அதுல எல்லா நம்பிக்க நெறைய இருக்கா
நம்பிக்க இருக்கான்னா என்ன சொல்றது நல்லது வந்தா ஏத்து கறதுங்க கெட்டது வந்தா ஜாதகோ பொய்யின்ட்டு போயிறதுங்க அவ்ளோதா
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த ஜோஷியோ பாக்குறது அப்புறோ வந்து இந்த நாடி ஜோதியோ பாக்குறது அப்பறோ சும்மா இப்போ ஒரு ஆ பரிகாரோ அந்த மாரில்லா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மார்லா பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு பயோ அது ஏன்னு தெரியல எதாவது எடக்கு மடக்கா சொல்லிட போறாங்க அப்டின்ற மாரி ஒரு யோசன இருக்கு ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு வந்து தாங்காது இப்ப பெரிய அமௌண்டா இந்த மாரி நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க நம்ம கெப்பாசிட்டிக்கு ஆ மீறி நம்மளால செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அது ஒரு ட்டு மனசுல இதுனால தா நடக்குதோ அதுனாலதா நடக்குதோ நம்ளுக்கே ஒரு போராட்டோ வரா மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடு இதுக்கு பயந்துக்குனே நானு வந்து நெறைய இந்த ஜாதகம் பாக்குறது இதெல்லா நானு போறதே இல்லப்பா சாதாரணமா இந்த கேலண்டர்ல பாப்பாங்க பாத்தீங்ளா இந்த ராசிக்கி இன்னக்கி என்னா போட்டிருக்கு அப் அப்டின்ற மாரி பாத்துட்டு அத மட்டு பாப்பே அவ்ளோதா
ஓ செரிங்க நீங்க அது அது ஃபாலோ பண்றீங்ளா எனக்கு ஜோசியத்து மேலலா கொஞ்சோ நம்பிக்க இருக்குங்க நா இல்லன்னு சொல்ல மாட்டே ஆனா நா முழுசா அதுக்கான பரிகாரம் செய்வேனான்னு கேட்டா கண்டிப்பா நா செய்ய மாட்டங்க ஏன்னா நா சிவன கும்புடுறவ எத்தன கஷ்டம் வந்தாலு சிவனுங்கிறவரு கஷ்டந்தா குடுப்பாரு அதுக்கான ஆ என்ன சொல்றது வழிகளையு முறைகளையு நாம தா வந்துட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணு அப்டிங்கிறத வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயம் அ என்ன பொறுத்தளவுக்கு கஷ்டப்படாம எந்தப் பொருள் கெடைச்சாலு அது நெலைக்காது அதுனால வந்துட்டு எல்லா விஷியத்தலயு கஷ்டப்படுறதுக்கு சந்தோஷம் தாங்க படனு அப்பத்தா நம்ம வந்துட்டு அந்த கஷ்டத்த அனுபவிச்சிருக்கோன்னு இதாக்குவாங்க ஏ சின்ன பையனுக்கு வந்துட்டு இப்ப ஜாதகம் பாத்ததுல டைம் நல்லாதா இருக்குதுன்னு சொல்லிருக்குறாங்க என்ன ஆரம்பத்துல கொஞ்சோ மருத்துவ செலவு அது இதுல்லா இருக்கு அப்டித்தா இருந்துச்சு அதுனால அவரு எப்டி கரெக்டா கண்க கணிச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல அந்த மாரிதா இருந்துச்சுங்க நமக்கு சாப்புடுறதுல எடுத்துக்குறதுல லேட் ஆயிருக்கு ஒரு காய்கறி எடுக்கணும்னா கூட அவெ வந்து ஒரு ஏழு எட்டு வயசுக்கு அப்பறந்தா எடுப்பா அவனுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துங்குறதே வந்துட்டு எட்டு வயசுக்கு மேலதா கெடைக்கு அப்டிங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சோ அந்த மாரிதா இருந்துச்சு அதே மாதிரி இவரு சொன்ன மாரியேதா நா நாடி ஜோதிடமு வந்துட்டு செரி பையனுக்கு சின்ன பையனுக்கு எப்டி இருக்கு பாக்கலான்ட்டுதா நாங்க போயிருந்தோ அப்பறோ நாடி ஜோதிடர பாக்கும்போது எம் பேரு என்னுடைய கை ரேக மட்டுந்தாங்க குடுத்தே மத்தபடி அவர் நா வேற எதுவுமே சொல்ல கெடையாது அந்த நாடி ஜோதிடத்தலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏ ஹஸ்பண்டோட பேரு எங்க அம்மா அப்பா பேரு எனக்கு எத்தன கொழந்தைகள் எனக்கு இருந்த கொழந்தைகள் அப்பறோ எறந்த குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாடி ஜோதிடோ வந்துட்டு கரெக்டா கணிச்சு சொல்லிட்டாங்கங்க எத் அதாவது என்னோட பேர்லயு என்னுடைய கணவர் பேர்லயு ஏகப்பட்ட அ ஒன்னா சேந்த ஜாதகங்கள் இருந்துச்சு அது வந்துட்டு எங்க குடும்பத்தோட எது எங்களுக்கு குடும்பத்துல நடந்த இன்சிடென்ட வந்து அவரு சொல்லம்போதுதா வந்துட்டு அந்த ஓலை வந்துட்டு எங்களுக்காக எழுதப்பட்ட ஓலை அப்டிங்கிறது வந்துட்டு நாங்களே புரிஞ்சுக்கிட்டோ சோ அவருமே வந்து சொல்லிருந்தாரு ரெண்டாவது கொழந்தைக்கு வந்துட்டு வயிறு சம்மந்தமான தலை சம்மந்தமான ப்ரச்சனை இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லி இருந்தாரு சேம் அதே மாதிரியான அவனுக்கு நரம்பு கம்ப்ளைண்ட்ங்குறது வந்துது சின்னவனுக்கு இருந்துச்சு அதையுமே அவர் வந்துட்டு சொல்லிருந்தாருங்க உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் நடந்துருக்கா ஜாதகத்துல வந்து சொன்னது உங்களுக்கு கரெக்டா பழிச்ச மாதிரி எதாவது இருந்துருக்கா
ஆ இல்லப்பா நா முக்காவாசி நானு அது அதுதா சொன்னனே நா பயந்துட்டு நா போய் பாக்கவே மாட்ட ஆனா நீங்க வந்து கரெக்டான ஒரு ஆள வந்து அ தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்டின்னு தா நா நா நினைக்கிற ஏன்னா இப்ப இருக்குற சூழ்நிலைல பாத்தீங்ன்னா எல்லாருமே வந்து கொஞ்சமா கத்துக்கிட்டு கூட அத வந்து நா அ நல்லா செய்றன்ற மாதிரி வராங்க நீங்க ரெண்டு பேர சொல்லிருந்தீங்க ஒண்ணு வந்து நாடி ஜோதிடம் இன்னொன்னு வந்து ஜோதிடம் பாத்துருந்த அப்டின்னு சொல்லிருந்தீங்க ரெண்டுமே வந்து கரெக்டா மேட்ச் ஆச்சி அது வந்து எனக்கு நடந்துச்சி அ து கரெக்டா சொல்லிருந்தாங்கன்னு ஆனா நீங்க சொல்றத பாத்தா கரெக்டான எடத்தில போய் சேந்திருக் கீங்க உங்களோட அதிர்ஷ்டந் தா நா நினைக்கிற அ நானுமே கேள்விப்பட்ருக்க நாடி ஜோதிடம் அப்டின்றது எங்க ஏன்னா எங்க அண்ண அதுலல்லா நம்பிக் க அதிகோ அதுல போய் பாக்கம்பொது அவர் வந்து இது மாதிரி கொஞ்சோ சொல்லிருந்தாங்க ஆனா வந்து அது கொஞ்சோ நம்ம அ ரொம்ப தூரோ போய் பாக்குற மாரி ஒரு சூழ்நில கும்பகோணம் சைடோ எங்கயோ போய் பாக்கணு அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்களா அதுக்கு டைமு அமையில எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டு இல்ல அது அதனால வந்து தொடர்ந்து அத பாக்க முடியல இன்னொன்னு என்னன்னாப்பா இப்ப சாதாரணமா ஜோஷியோ பாக்குறோ ஒரு திருமணத்துக்கோ இல்ல அ வேற விஷயங்களுக்கு நம்ம பாக்குறோன்னா அந்த பெறந்த தேதி க அ அப்புறோ வந்து கெழம அப்புறோ வந்து கரெக்டான அந்த நேரோ ஒரு நொடி கூட தவறாம கரெக்டான அந்த நேரத் த நம்ம எடுத்து குடுத்தம்னா நமக்கு வந்து நல்ல அது கணிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷமு ஒரு செகண்டோ மாறிச்சின்னா கூட நம்மளோட அந்த ராசியே அந்த அ அமைப்பே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கரெக்டான அந்த டைமிங் குடுக்கும் போதுதா நம்ளுக்கு உண்டான கரெக்டான அந்த கணிப்ப வந்து அவங்களால எடுத்து சொல்ல முடியுன்றது என்னோட நம்பிக்கையா இருக்கு இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லா நம்ளுக்கு இப்பன்ட்டு இல்ல எப்பமே நம்ளுக்கு கரெக்டா சொல்லுவாங்களா அப்டின்னா அ நம்பிக்கை எனக்கு அதுல சுத்தமா இல்ல ஏனா கொஞ்சோ டைமிங்லா போயி அந்த கொழந்தைய வெளிய எடுத்து ஒரு சில நேரங்கள வந்து கொஞ்சோ டைம் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லயா
ஆமாமா கண்டிப்பாங்க அந்த மாரி இருக்கு இப்போ இன்னொரு விஷயோ என்ன பண்றாங்கன்னா ஜோதிடத்துல வந்துட்டு ரொம் போமே மூழ்கி போயி கொழந்தைய கூட நல்ல நேரம் நல்ல காலம் இதெல்லாம் பாத்து அவங்க வந்துட்டு டெலிவரி பண்ணி எடுத்துக்கிறாங்கங்க அதெல்லா ரொம் ப ஒரு மோசமான விஷயந் தா நா சொல்லுவ அதாது ஒரு இயற்கையா நடக்க வேண்டிய விஷயத்த இந்த ஒரு நல்ல நேரத்துல இந்த ஒரு நல்ல கெழமைலதா எ கொழந்த பெறக்கணு அப்படின்னு கூட ஜோதிடத்துல வந்துட்டு மரு த்துவ ரீதியா அது கொண்டு போறாங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்ல போய் டாக்டர் கை வைக்கிற நேரோ கூட இந்த நேரத்துல ஆப்ரேஷன் பண்ண ஸ்டாட் பண்ணுங்க அப்டின்னு கூட சில பேஷன்ட்ல்லா சொல்றாங்களாமா அதெல்லா பாக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரிலீங்க அந்த மாதிரி அமஞ்சிருது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருக்குங்ளா
ஆமாப்பா நா கூட கேள்விப்பட்ருக்க நறையவே வந்து பா இந்த ஜாதகத்துல இதுலல்லா நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து இந்த மாரி செயல்கள்ல்லா ஈடுபடுறாங்க அப்டின்ற மாதிரில்லா நானுமே கேள்விப்பட்ருக்க இது பத்தி ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க அந்த டைமிங்க்கு அந்த கொழந்தைய வந்து ஆ வெளியில எடுக்கணு அப்டின்ற மாதிரியு ஒரு சமீபமா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு படம் பாத்துருந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரோட்ல நிக்கிற மாதிரியு அதுல வயசானவங்க ஒரு த்தர் படுத்திருக்கிற மாரியு ஒருத்தர் வாட்ச பார்த்து டைம் ஓகே நீங்க வந்து முடிச்சுருங்க அப்டின்ற மாரி அந்த வெண்டிலேட்டர வந்து கட் பண்ணி விடுறாங்க ஏன்னா அவுங்களுக்கு வந்து அந்த டைமிங்க்கு உயிர் போச்சுனா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கு அப்டின்ற நல்ல நேரத்துல உயிர் போச்சுன்னா நல்லது நடக்கு அப்டின்ற மாரி உருக்கமான ஒரு படம் எடுத்திருப்பாங்க இந்த மாரி நம்பிக்கை எல்லா ஏன் வைக்கிறீங்க இது எல்லா பார்க்கும் பொழுது மனசுக்கு கஷ்டமா இருக்குது அதனால தா நா வந்து அவுங்க உயிர் கொஞ்ச நேரோ நீடிக்காதா அப்டின்ட்டு அவுங்க உயிர் வந்துறாதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துக்காக தா நானு டயர் பஞ்சர்ன்ட்டு பஞ்சர் கடையில நா பஞ்சர் ஓட்டின்னு இருக்கிறன்ற மாரி அந்த டிரைவர் சொல்லுவாரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த மாரி படமு நா நடுவுல சமீபத்துல பார்த்த அப்பதா தெரிஞ்சுட்டு இந்த மாதிரியு இருக்காங்க அப்டின்ற மாரி கேள்வி படும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருந்துச்சு ஓ ஜாதகத்த வந்து நம்புறவங்க வந்து இன்னுமே இருக்குறாங்க போல இருக்கு அப்டின்ற மாதிரி
ம் ஆமாங்க நாங்க கூட எனக்கு கூட வந்து பாத்தீங்கனா அ நாங்க பாக்குற அந்த பணிக்கர் வந்துட்டு ஐ மீன் அந்த ஜாதகக்கார ஜோஷியர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன் பாத்தீங்கனா எனக்கு என் ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு இது செரில நேரம் வந்துட்டு ராசி பொருத்தம் அதிகமா இல்ல அதனால ரெண்டு பேருமே வந்துட்டு சண்ட போட்டுக்கிட்டேதா இருப்பாங்க யாரோ ஒருத்தர் விட்டு குடுத்து போனாதா வாழ்க்க நல்லா இருக்கு அப்டிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்களாமாங்க எங்க மாமியார் கூட வேண்டா இந்த பொண்ணு வேண்டாண்டா அப்டின்னு சொல்லி எங்க மாமியார் கூட சொல்லியிருக்காங்ளம்மா எங்க வீட்டுக்காரர் தா ஒவ்வொரு சண்டையிலயு சொல்லுவாரு எங்க ஜோசியரே அப்டித்தா சொன்னாங்க எது கெடுத்தாலு நீ வந்துட்டு எங்குடையே ஒட்டுக்கா சண்டைக்கு நிப் ப விட்டு குடுத்தே போ மாட்டேன்னு இருக்காரு நா தா செரி இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிற செரி கல்யாண பண்ண இப்ப அனுபவிக்கிற அப்டிங்கிற மாதிரி எங்க அப்பா அ வீட்டுக்காரு எப்பவுமே அந்த ஜோசிக்கார பார்த்து சொல்லி சொல்லியே சொல்லுவாருங்க அப்ப நானு சொல்லுவ அத உங்க ஜோசிக்கர் சொன்னார்ல அப்ப அதே செரின்னு செஞ்சுட்டு போ வேண்டியதானா அப்புற எதுக்கு நீங்க வந்துட்டு சும்மா சண்ட கட்டுறீங்க அந்த மாரிலா சொல்லியிருக்க ஆனா எங்களுக்குள்ள வந்துட்டு என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்னா செரி எங்க ஜாதகத்திலயே இப்டி இருக்கு ரெண்டு பேரு விட்டு குடுத்து போனாதா வாழ முடியு அப்டின்னு அப்போ நாங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறதுன்னா செரி ரெண்டு பேருமே சண்ட கட்டாம ரெண்டு பேருமே விட்டு குடுத்து போவோன் சொல்லி சொல்லி இப்ப என்ன ஆகுதுன்னா சண்ட வரும்போதெல்லா ரெண்டு பேருமே பேசாம கொஞ்சோ அமைதியா இருந்து அவாய்ட் பண்ணிறதுங்க சோ இது கூட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாதகமே எங்களுக்கே இபடித்தா இருக்கு அப்ப விட்டு குடுத்து போனாதா நாங்க வாழ முடியு எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே என்ன சண்ட வந்தாலுமே பிரிஞ்சு போக கூடாது வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு அதிகமா உயிர் குடுத்தது வந்து பாத்தீங்கனா இந்த ஜாதகம்னு நா சொல்லுவ அ சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கனா பிரிஞ்சு போயிறணும்னு எண்ணம் இருக்கு ஆனா ஜாதகத்தில என்ன சொல்லுவாங்கன்னா சண்டையே வந்தாலு நீங்க பிரிஞ்சு போ மாட்டீங்க அப்டிங்கிற மாரி ஜாதகத் துல சொல்லிடுவாங்க ஜோசியர் பாத்து அப்போ என்ன ஆகு அவங்க ரெண்டுவேத்துக்குளுமே ஓகே இவ இவருக்குதா நாம நமக்கு தா இவன்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க அப்டின்ட்டு அப்டியே சண்ட போட்டாலு பரவாயில்லன்னு அப்டியே கொஞ்சொ விட்டு குடுத்து விட்டு குடுத்து அவங்க வாழ பழகிடுவாங்க ஒரு இட ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஜாதகம் நல்லதும் செய்யுது ஒரு சில இடங்கள்ல அதை பத்து அத மட்டுமே பாத்து பாத்து உற்படாமயு இருக்காங்கங்குறது என்னோட ஃபீலிங் செரி நா திரும்பவு உங்களுக்கு கால் பண்றே. சேரிங்களா?
ஓகேப்பா பாய்
பாய் மீஸ்